ஹலோ
ஆ ஹலோ வணக்கம் தோழி
ஆ வணக்கம் வணக்கம் ஆஹ நா ரொம்ப நல்லாருக்கே
நானு ரொம்ப நல்லாருக்குற என்ன சாப்ட்டீங்க
ம் மறந்தாச்சா
அ
நா வந்து சிக்கன் கொழம்பு அப்புறமேட்டு தோச
அப்படியா நா கூட இட்லி சாப்ட்ட ம் ஆஹ நீங்க எங்யாது டூர் போய்ருக்குறீங்ளா
டூர் டூர்னா கோவிகள் அப்றோ ஆ இந்த கோடியகரைல்லா கேள்வி பட்ருக்கீங்ளா
இல்லியே
கோடியக்கரை கேள்விப்பட்டதுல்லயா பறவேகள் சரணாலயம்
அ ஹ
நாங்க வந்து போனோ பறவைக சால்யாதா இருக்கு சேரின்ட்டு வர்ஸ்டு என்ன பண்ணோ நம் கால்லே கிளம்பிட்டு கோவில் கு போய்ட்டு மதியோ ஆயி ட்வல் ஓ க்ளாக் ஆயிட்டு தே கோடியக்கரை பேய்ட்டு வரலான் நாங்க பக்கமா இருக்கோன் சொல்ட்டு நாங்க கிளம்புனோ கிளம்பி போறோ போறோ போறோ ஒரு மூணுமநேரமா போயிட்டேருக்கோ ட்ராவல்லேருக்கோ கப்புறோ ஒன்ஸ் ஓ நாங்க ரீச் பண்ணிடோ வேதார்ண்யம் கேள்விப்பட்டீங்கிளா உப்புல்லா காச்சுவாங்களே
ஒ சொல்லுங்க இல்லயே அவுளவா
அப்புடியா அது வந்து மு கடல் தண்ணியிலேந்து உப்பு எடுப்பாங்கல்ல
ஆமா ஆமா
ஆந்த ப்ராசஸ்ஸு வயல் மாரி போட்டுட்டு இந்த பக்கோ அந்த பக்கோ உப்பு எடுத்துட்டுருக்காங்கல்ல மலம் மல மாரி குமிச்சிருக்காங்க அத தண்ணிலே உப்பு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அவுங்க அந்த ப்ராசஸ் அதுலா பாத்து நா போறோ ஃபுல்லா காடாதா இருக்கு பைனி நாங்க போய்ட்டு கடற்கரைக்கு போயிட்டோ போறோ யாருமே இல்ல எங்ள தவர ஃபுல்லா யாரு பீப்புள்ஸ் இல்ல டாக்ஸ் எதுமே கடையாது வெறு பீச் ஒன்னுதா